அக்கா என்ன பண்றீங்க
அதா இப்ப ஒரு கால் வந்துச்சு வீட்லேந்து அம்மா பே னாங்க அதனாலதா கட் பண்ட்டே
ம்
ஆ நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாக்கா உக்காந்துட்ருக்கே என்ன சொன்னாங்க அம்மா
யூஷுவலா தைலியு பேசுறதுதா எப்டி இருக்கீங்க என்ன ஏதுனு கேட்டுட்டு
ம்
அ பேசிட்ருந்தோ வேற ஒண்ணு இல்ல
ம் ம்
அவுங்ளுக் கொஞ்சோ ஒடம் முடிலியா ம் கொஞ்ச கால்வலி இருக்குன் சொல்லிட்ருந்தாங்க
ம் ம்
ஆஸ் பிட்டல் போனாங்களா என் அ அ
போனாங்களாமா
ஆ போனாங்களா
ம் ம்
அ ஏஜாகிரதால எல்லாருக்கு வர மூட்டு வலி
ஆமாக்கா வயசாயிட்டாலே ஏதாச்சு ஒண்ணு
வந்துட்டு தா இருக்கு அதே மாரி வேல பாத்துக்கிட்டே இருக்காங்கல ம் அதனாலயு ஒரு இது இருக்கு
ம் அதுவும் இல்லாம அந்த காலத்து சாப்பாடுல்லா வேற இப்போதைக்கி இருக்க ஃபுட்டெல்லா வேறல்லக்கா
ஆமா அ ஆமா இப்ப இருக்க ஃபுட்டுக்கு நம் நம்ம நெறைய அவ்ளோ வேலல்லா செய்ய முடியுமானே தெரியில
ஆமா ஆமா
செஞ்ச வேலயெல்லா
ஆமாக்கா
ஆ
அந்த காலத்துலனா அந்த கேழ்வரகு
ம்
அந்த கம்பு அதெல்லா சாப்டாங்க ம் ஆமா காய்கறில அதா காய்கறிலல்லா மருந்தெல்லா இருக்காது இப்போ எல்லாமே மருந்து
ஆமா
சிக்கனு
ஆமா இப்ப எல்லாமே டிஃப்ரெண்டா மாறிட்டு அப்பெல்லா வந்து அந்த நாட்டுக்கோழின் சொல்லுவாங்கள வீட்டுல வளக்குற கோழியேதா எடுத்து யூஸே பண்ணுவாங்க
ஆமா
இப்பெல்லா எல்லாமே மாறிட்டு
ஆமாக்கா இப்ப இருக்க சிக்கன்லலா என்ன ஒரு சத்து இருக்குனே தெரிய மாட்டேங்குது
தெரியல டேஸ்ட்டு தா இருக்கு ஹீட்டாவு டேஸ்ட்டு இருக்கு அவ்ளோதா அப்பறோ நீங்க ம் நீங்க என்ன மாரி சிக்கன் ஐட்டம்லாம் ஏதாவது பிரியாணி அந்த மாரில்லா செய்வீங்களா
ஆ செய்வோக்கா ஏதாச்சு கொழந்தைங்க இருக்காங்கல்ல அதனால எப்பவுமே இந்த மாரி பிரியாணி வெரைட்டியாதா ஏதாச்சு கேப்பாங்க
ம்
அதனால அவங்களுக்காகவே ஏதாச்சு சமச்சு குடுக்குற மாரி தா இருக்கு
செரிதா
ம் அதும் பையன்ல்லா ரொம்ப சிக்கன் பிரியர் தா
துதா ஆ
மூணு வேலையு சிக்கன் குடுத்தா கூட ஓ கே சம்மதம்னு சாப்பிடுவாரு ம் எப் எப்ப என்ன கேட்டாலு சிக்கன் கொழம்பா மம்மி சிக்கன் கொழம்பா மம்மி அதே தா
நீங்க எப்டி என்ன ரெசிபி பிரியாணி புடி க்குமா சிக்கன் கொழம்பு அந்த மாரி தானா
அதாவது சிக்கன்னு எழுதி குடுத்தாலே போது அவருக்கு
ம் நல்லது ஆ ஆ ஓகே ஓகே எப்டி பிரியாணி எல்லா எப்டி செய்வீங்க நீங்க ஏதாது டிஃப்ரெடா செய்வீங்களா ஹைதராபாத் பிரியாணி இந்த தம் பிரியாணின் எல்லா சொல்றாங்களே நீங்க எந்த மாதிரி செய்வீங்க
எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பிரியாணி தா
ம்
சிக்கன் எடுத்துட்டு வந்தோன்னா ஆயில் எடுத்து ஆயில் போட்டு இந்த பட்டை கிராம்புல்லா இருக்குல்லக்கா அதெல்லா போட்டுருவே போட்டுட் ட்டு பச்சை மெளகா ரெண்டு கிரி போட்டுருவே அதுக்கப்புறோ வெங்காயோ போட்டுட்டு நல்லா வதங்கனது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவே அது நல்லா வதங்கன துமே தக்காளி போட்டுட்டு கொஞ்சோ உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கினது கொஞ்சமா மஞ்சள் தூளு அதுக் அதுக்கப்புறோ மசாலா ஐட்டம் எலா ஆட் பண்ணிடுவே பிரியாணி மசாலா சில்லி பவுடர்
ஆ
இது ரெண்டு மட்டு ஆட் பண்ணி ட்டு தயிரு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ சிக்கன் போட்டு சிக்கனையு கொஞ்சோ நல்லா ஆயில்யே ஃப்ரை பண்ற மாரி வதக்கிட்டு
ம்
அதுக்கப்பறமேட்டு தண்ணிய எத்தனா டாம்லர் அரிசி அதுக்கேத்த மாரி தண்ணி ஊத்திட்டு
ம்
இடையில புதினா போடும் புதினா போடுறதையே விட்டுட்டா பாருங்க
ஆ
அதுக்கப்புறோ தண்ணி ஊத்திட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு கொதி வந்தடனே அப்புறோ அரிசிய போட்டுட்டு
ஆ
லைட்டா அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சோ புழிஞ்சு விட்டுட்டு அஜினோ மேட்டோ அவ்ளவா அந்தளவுக்கு சேக்க மாட்டேன்னா குழந்தைங்க இருக் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப் அப்புறோ லைட்டா புதினா இலைய மேல தூவி விட்டு குக்கர்ல தா எப்பவு வைக்க தெரியு பாத்ரத்துல வைக்க தெரியாது தம் போட தெரியாது
சூப்பர் அது இப்ப ஆ ஆ ஈசி தானா
ஆ ஈசிதா ஆனா ஒரு ஒரு நேரோ சொதப்பிடு அதுவே ஒரு பயோ
சரிதா
அதனால குக்கர்னா எனக்கு ரொம்ப ஈஸி பழகிடுச்சு
ஓகே ஓகே
கொஞ்சமா செய்யறதால எதுவு தெரியல ஆனா இப்போ நெறையல்லா செஞ்சா கண்டிப்பா தம் போட்டு தா ஆகணு அப்ப செய்யும்போதுதா ரொம்ப கஷ்டமாயிடு போல ம் நீங்க எப்பெடிக்கா செய்வீங்க
ஆ
நாங்க ஒரு அஞ்சு பேருக்கு தா செய்வேனே ஆமா வீட்ல ஒரு அஞ்சு பேருக்கு செய்யற மாரிதா செஞ்சிருக்கே இப்போ ரீசன் ட்டா ஒரு பங்க்ஷன் நடந்துச்சு வீட்ல அப்போ மட்டு ஒரு எட்டு கிலோவுக்கு செஞ்சோ ஆமா ம் ஹஸ்பண்ட் கொஞ்சோ சமையல்லா தெரியு
ஆ
அவரு கொஞ்சே ஹெல்ப் பண்ணாரு எப்போவு ஹெல்ப் பண்ணுவரு இந்த மாரி குவான்டிட்டி அதிகமாவும்போது மட்டு
ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க குக்கர்ல இது பண்ணுவீங்களா இல்ல நீங்க தம் போட்டு தா செய்வீங்களாக்கா
இல்ல நா தம்மு அப்பிடியே உங்களுக்கு அப்பிடியே ஆப்போசிட்டு எனக்கு குக்கர்ல வச்சா ஃபஸ்ட்லா கரெக்டா பண்ணிட்டுருந்தே இப்பல்லா வந்து கொஞ்சோ விசுல் வர்றது அது என்னான் தெரியல ஏதோ மிஸ்டேக் பண்ணிர்றே ஒன்னு கொலஞ்சு போயிடுது அப்பிடி இல்லையா ரொம்ப நெத்து நெத்தா இருக்குல்ல வேகாத மாரி முக்காவேக்காட்டுலரு க்குது அத அ அ நா என்ன பண்ணே டேரெக்ட்டா தம்முள போட்டுறது அதனா அப்பப்ப கூட ஓப்பன் பண்ணி பாத்து பாத்து அதுக்கே த்த மாரி ரெடி பண்ணி ரெடி பண்ணிக்கலா அப்பிடின்னு சொல்லிட்டு
தம்முன்னா உங்களுக்கு ஓக்கேவாருக்காக்கா
ஆ அதுனா ஓகே தா எனக்கு
ம் ம்
அது டே அது என்னன்னு தெரியல எப்பிடி பழகணன் தெரியில ஆனா அது தம் இப்போ ஓகே எனக்கு நா என்ன சிக்கன் வ அ செஞ்சோம்னா சிக்கன் எடுத்தோம்னா நா மூணு வேல பாக்கணு ஆ பிரயாணி சிக்கன் கிரேவி ஒண்ணு பண்ணோ அப்றோ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணோ சிக்ஸ்டி ஃபவ் பண்ண பத்தாங்க சாப்டுவாங்க கொழம்ப வச்ச எங்க அத்த வெரைட்டி ரைஸ் சாப்பட மாட்டாங்க
ம் ம் தனி தனியா எல்லாருக்கு ம் ம் ம்
ஹலோ
ம் சொல்லுங்கக்கா
அவுங்களுக்கு ஒயிட் ரைஸ்சு சிக்கன் கிரேவி பண்ணோ அப்பறமா பிரியாணி தனியா பண்றது அதனால ஆ ஒரே நேரத்திலயே அட்ட டைம்ல ரெண்டு மூணு வேலையு பாக்கறது
எல்லாமே ஆனா செஞ்சிருவீங்க
ஆமா மூணு அடுப்புலேயு ஒரே இந்த சைட்டு பிரியாணி அந்த சைட்டு சிக்கன் கிரேவிக்கே சண்ட வந்து சிக்கன் பண்ணிறதுக்கு அப்டி பண்ணிட்டு இங்க வெங்காயோ போடும் போது அங்கே வெங்காயம் போட்டு தாளிச்சி கட கட கடன்னு முடிச் ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரோ ஒன்ற மணி நேரத்துல வேலைய முடிச்சுட்டு அந்த எஸ்கே பாயி வந்துர்ணு
அந்த பிரியாணி செய்யறதுக்கே இங்க ஒன்றர மணி நேரோ ஆவு
ஆ அதனால தா நா தனித்தனியா பண்ணேனா நம்மளுக்கு எப்பிடி இருந்தாலு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகு அதனாலதா எடுத்து வச் சசோமா ஒரே வேலய முடிச்சிரவோன்னு சொல்ட்டு ஒரே எல்லாத்துக்கு ஒரே ப்ராசஸ் தான இப்ப நீம்ப பிரியாணிக்கு என்ன பண்ண போறோ அந்த கே ஆ கறி போட்டதுக்கு அப்றோ தண்ணி ஊத்தி அப்றோம அரிசி போட போறோம் கிரேவிக்கு பண்ணப்ப அதேதா சேம் ப்ராசஸ்தா பண்ண போறோ என்ன மொளகாத்தூளு அப்பற தேங்கா மெளகு சீரகம் அதல்லா அரச்சி ஊத்த போறோ செரி அதல்லா நா ஒரே
கா
ஆம்
ம் இங்க நாங்க தேங்காவே ஆட் பண்ண மாட்டோ
பண்றதுல சில டைம் முந் முந்திரி தேங்கா முந்திரி கசகசா மிளகு ஜீரகம் அதல்லா சேத் நல்லா அரச்சி லாஸ்ட்ல ஊத்து ஊத்திட்டு கொஞ்ச கொதி வந்ததுக்கப்பறோ கொத்தமல்லி போட்டு எறக்கி னுவோ
ம்
கொழம்பு மாறி
ஏன்னா வீட்ல வயசானங்களும் இருக்காங்களா வீட்டுக் காரமே தேங்கா வேண்டா
ஆ
ஒரு மாறி ஜீரான ஆகல நெஞ்சி மேலே நிக்கற மாறி இருக்குன்ன வாங்க நா தேங்கா ரேர் தா யூஸ் பண்றதே
அப்ப என்ன பண்ணுவீங்க அதுக்கு பதிலா
தேங்காவே போட மாட்டோம் எப்பயாச்சி ரேரா தேங்கா சட்னி அந்த மாறி
பொட்டுக்கல்ல யூஸ் பண்ணிருப்பிங்களா கிரேவிக்கெல்லாம் ஓகே ஓகே ஆ ஆமா அதா நாங்க அப்டியா நாதா ஏனா நா நானுமே தேங்கா வந்து ரெம்பா யூஸ் பண்ண மாட்டே
ஆனா எனக்கு புடிக்கும் அக்கா தேங்கா எனக்கு புடிக்கும் அது வயித்து புண்ணு க்கு வயித்து இதுவுக்கில்ல நல்லதுன்னுவாங்கள தோங்கா எனக்கு புடிக்கும் இவங்க கூட வரும்மோது அது வேண்டா சொல்லிடுவாங்க அனால மேக் ம் ஆ ஆனாலும் மேக்சிமம் ஆட் பண்ணிப்பே
பண்ணிக்கிறது ஏனா அவங்களுக்கு புடிக்க அவங்க சாப் பல்லன்ன அப்பறோ நம்பளுக்கு தா ரெம்ப ஒரு மாதிரி ஆயிடு என்னடா இவ்ளோ செஞ்சி சாப்பலயே அப்டின்ட்டு
ஆ கா உண்ம
அதனால பாத்து பாத்து இந்த சண்டே வந்தா அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு
செரிங்க அக்கா நா இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சி பண்றே ஆ ஒகே அக்கா ஆ பாய்க்கா